ஹலோ ஆ கேக்குது
ல்ல என்ன அ எல்லா வேலையு முடிஞ்சிச்சாப்பா கால்ல என்ன உணவு சமச்சிங்க
நா இன்னைக்கி காலையில எங்க ஊர்ல தாளிச்சா சாதன் சொல்லுவாங்க அதுவு காலிஃப்ளவர் சில்லியு போட்டே நீங்க என்ன செஞ்சீங்க
அ காலையில சப்பாத்தி தான்பா பண்ணே இன்னைக்கு சன் சாட்டடேல்யே கொஞ்சோ டிஃப்ரெண்டா செய்வோன்ட் சப்பாத்தியு டாலுந்தா வெச்சோ ஆனா நம்ப பாரம்பரிய நாங்கல்லா மின்னாடி வந்தா பாத்தீங்ன்னா அந்த களி உருண்ட கேழ்வெரகு கூழு கம்பங்கூழு சோளக்கூழு இத மாரில்லா குடிச் சில்லா வளந்திருக்கோ இப்போ இந்த பசங்கல்லா இதெல்லா சாப்டமாட்டேங்குதேப்பா அதனால திரி துரித உணவுகள் இத மாரி கொஞ்சோ ஹெல்த்தியா அந்த மாவுலயே வந்து சோள மாவுல சப்பாத்தி போட்டு கொடுக்கறது அது மாரிதா பண்ணி குடுத்துட்டு இருக்கே அந்த கூழ் குடிக்கிறது தண்ணி சோறு சாப்புறத் தண்ணி சாதொ சாப்புறது அதெல்லா வந்து பண்ண மாட்டேங்குது நாங்கல்லா ஒரு நாள் தயிட் சாதம் மீந்துடுச்சுா அத ஊத்தி வச்சு காலையில பழைய சோறு மாறி சாப்டுவோ அதெல்லா ரொம்ப உடம்புக்கு நல்லது இப் அந்தப்பரு பசங்க அதுக்கெல்லா அதெல்லா ஈ அப்படிங்கற மாறி பே பே பேசுறாங்க
ஹாமா அந்த நா எல்லா அந்த மாறி சாப்ட்டது இல்ல சின்ன வயசுல ஆனா எங்க தாத்தா வந்து சங்கீதி அப்டின்னு சொல்லுவாங்க எங்க பாஷைல தெலுங்குல வந்து சங்கீ டீன் சொல்லுவாங்க அதுவு மட்டன் கொழம்பும் வச்சு எங்க தாத்தா சாப்ட சொல்லுவாரு அது ஒரு மாதிரி கொல கொல லன்னு இந்த அத நீங்க சொல்ற இந்த ராகி களிதான்னு நனைக்கிறே அது பேரு அது அது சாப்பிட சொல்லுவாரு எனக்கு அது பிடி க்கவே பிடிக்காது அப்பும்லேலா சாப்ட மாட்டே எனக்கு வேண்டா எனக்கு வேண்டான்னு ஓ ஓ அதுதா வேணு அப்படின்னு வந்து என் வீட்டுக்காரு இப்ப இத செஞ்சு குடு செய்ய கத்துக்கோ அப்டின்னு சொல்லி சொல்றாரு இப்ப எங்க ஊர்ல எல்லா பாத்தா அ இந்த ஃபுட்டோட இது எந்த அளவுக்கு அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி இப்ப அது மறுபடியு வந்து வந்திருக்கு இப்பதா இந்த களி நீங்க சொல்ற மார் இந்த கம்பங் கூழு இதெல்லா வந்து மறுபடியு தல தூக்கிருக்கு இப்ப இதெல்லா விக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிறுதானிய உணவு கடை அப்படின்னே அந்த மாதிரி கடைகள் எல்லா நெறைய இருக்கு சிறுதானிய லே செஞ்ச நெறைய ஐட்டம்ஸ் எல்லா விக்கறாங்க அந்த மாதிரி
அ நீங்க சொல்றத நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அக்ஸப்ட் பண்ணிக்கிறேப்பா நாங்களும் வீட்ல வந்து இந்த ராகி அட ராகி கொழுக்கட்ட ஒரு நாள ராகி புட்டு வித்து சென்னா அது மாதிரி செஞ்சு சாப்டுவோ நெறைய சிறுதானிகள் கடைகள்லயே வந்து ராகி நூடுல்ஸு கம்பு நூடுல்ஸ் இத மாதிரி ல்லாம் கொஞ்ச டிஃப்ரெண்ட் தறாங்க கொழுக்கட்ட இந்த பணியார எல்லாமே கூட இப்ப சிறுதானிய இதுல பண்ணி தராங்கன்னு நா நெனைக்றே அதெல்லாமே நல்ல டேஸ்டா இருக்கு நம்மலு வீட்ல எல்லாம் பண்ணி பாக்கலா நா எல்லாம் பண்ணுவேன்னா நா நல்ல சிறுதானியன்கல உர வச்சு இட்லி பண்றது சி அதே ஒரு நம்ம நார்மலா இ இட்லி அரிசி போட்டு அந்த மெ தோசைக்கு அரைக்காம அந் இந்த அரிசி அ கருப்பு கவுனி அரிசி சோளோ நல்ற நெறைய தானியங்கள் இருக்குல்லையா கேழ்வரகு கொல்லு இதெல்லா சேத்து போட்டு அரச்சு ஒரு நாள் இட் லி சாப்டுவோ அது இட்லியா குடுக்கமா படுசா பசங்க சாப்டாது அ குட்டி குட்டி இட்லியா ஊத்தி அதுல கொஞ்சம் வந்து மு மிளகாய் பொடி போட்டு ஃபர போட்டு பொறுஃ ஃப்ரைட் இட்லி மாறி இல்ல தாளிச்சா இட்லி மாறி அதெல்லா குடுத்தா கொஞ்ச விரும்பி சாப்றாங்க
ஆமா நீங்க சொல்ற மாதிரி ஆ என் ஹஸ்பண்டுக்குமே இப்போ ஒரு ஒன் இயரா நாங்க இந்த மாதிரி ஃபுட்ல தா போயிட்டு இருக்கோ ஆ அவரு வந்து அ கொஞ்சம் அ ஃபுட்டு இதே மாத்திட்டாரு அந்த ஃபுட் சாட்டே மாத்திட்டாரு அவர் அந்த கார்போஹைட்ரேட் ஸ்ங்கிறதுனால அந்த சாப்பாடே விட்டுட்டாரு காலையில வந்து சுண்டல் அப்புறோ ஒரு காய் அதுக்கப்புறோ அவ்ளோதா அப்புறம் மத்தியானம் வந்து அவுங்க ஆபீஸ்ல டயட் ஃபுட்னு சொல்லி பெலியா டயட்டுன் சொல் சொல்லி அந்த டையட் ஃபுட் சாப்டுவாரு ஈவினிங வந்து நாங்க சிக்ஸ் தர்டிக்கு சாப்ட்ருவோமா அப்ப வந்து இந்த திணையில இந்த மாதிரி இட்லி தோஸ் செய்யக் கூடாது ரைசா தா சாப்பிடணுனு அவரு சொல்லுவாரு அப்போ அதுல வந்து தக்காளி சாதம் ஆ அப்றோ தயிர் சாதம் அதுக்கப்றோ அதுல பொங்கலு இந்த மாரில்லா செஞ்சு சாப்பிடோம் அது வெறும்னே நம்ம எப்டி சாப்பாடு வடிச்சு சாப்பிடுறோ அந்த மாரி அந்த ரைசையு வடிச்சு ஒரு கால் மணி நேர ஊற்னா போது அந்த அரிசி அந்த ரைசையு வடிச்சு அதுக்கு கொழம்பூத்தி சாப்பிடுறது இதெல்லா எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு ஆனா பசங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அப் அப்பா சொல்றது பசங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க சாப்பிடவு ஆரம்பிச்சாங்க எனக்கு வந்து பிடிக்க என்னடா நம்ம இத்தன வருஷமா சாப்பிடுறோ இந்த சாப்பாடு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது அதோட ஸ்மெல்லே வித்தியாசமா இருக்கு அவரு சொல்லுவாரு நல்லதெல்லா நீ எங்க எடுத்துக்க போற உனக்கு இதெல்லா புடிக்காது நீ எங்க வீட் வீட்ல நூடுல்ஸ் எல்லா என்னைக்குமே அளோவ்டே கெடையாது நானு செய்வ இந்த ராகில வந்து கொழுக்கட்ட ராகில இடியாப்போ செய்வ ராகி மாவுல அதுக்கப்றோ பாலப்போ சொல்லுவாங்கல்ல இந்த கேரளால எல்லா செய்வாங்ளே பாலப் அந்த மாரி ராகி மாவுல வந்து பாலப்போ செய்வே ஆ அப்றோ
சொல்ற மாரி ராகிலயு நெறைய வகைய ஏ தோ நா ஒரு தர பேசிகிட்டு இருக்கும்போது ஏ தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க நா பிரியாணி செய்யிவேங்க ஆனா வந்து நார்மல் பிரியாணி ரைஸ்லயோ சீரக சம்பா ரைஸ்லயோ பண்ண மாட்டே குதிரைவாளி ரைஸ் யூஸ் பண்ணி நா வந்து பிரியாணி பண்ணுவே அது ரொம்ப பசங்களுக்கு சத்தாவு இருக்கு நல்லாவு டேஸ்ட்டாவு இருக்கு நீங்க ஒருத்தடவ பண்ணி பாருங்க அப்டின்னாங்க அதாவது நானு வந்து அத மாரி வாங்கி அத ஊற வெச்சு நம்ம பிரியாணி செஞ்சு பாத்தே வீட்ல ரொம்ப பசங்க விரும்பி சாப்ட்டாங்கன்னா நம்மளா அத மறந்துட்டோ ஆனா இ அது அந்த சுவையில குடுக்கும் போது பசங்க விரும்பி தா சாப் சாப்பிடறாங்க வேற வேற அரிசில பண்ணாலுமே அந்த அரிசி அந்த பிரியாணி வந்து நம்ம நார்மலா சாப்பிடுற பிரியாணிய காட்டிலுமே நல்லா இருந்தது அது மாரி கோதுமை ரவை உப்புமா அது மாரி சாப்பிட்லா சரிதாசி சிறுதானயங்கள இத மாரி யூஸ் பண்ணிக்கலா அதுவு மட்டு இல்லன்னா அந்த சின்ன சின்ன இது குதிரைவாளி இந்த ரைஸ் கருப்பு கவுனி ரைஸ்ல பேன் கேக் மாரி பண்ணி நெறைய வீடியோஸ் எல்லா வந்து க்கு பசங்களுக்கு புடிச்சிட்டு இந்த பனானா அது கொக்கோ பவுடர் அந்த கருப்பு கவுனிய அரிசி நம்ம சாப்படுறத பாத்தீங்கன்னா கொஞ்சோ கசக்கு அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுங்க அது கசப்ப எடுக்கறதுக்கு என்ன பண்றாங்க பசங்களுக்கு புடிச்ச கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறாங்க எக்கு வேணா எக்கு ஆட் பண்ணிக்கிறாங்க ஒடச்சு ஊத்திக்கிறாங்க பேக்கிங் சோடா இதெல்லா ஆட் பண்ணி போன் கேக் மாரி ஊற்றி சாப்பிடு போது அந்த கருப்பு கவுனி அரிசியோட டேஸ்ட்டு அந்த கசப்பு அதுல தெரியல ஆனா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது ஏ பசங்களு அத ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இன்னொரு தடவ பண்ணி குடுமா அதையே பண்ணி குடுமா இதுதா எனக்கு வேணு
அப்பிடியா அப்ப அந்த கொக்கோ பவுடர் யூஸ் பண்றதுனால அது கெமிக்கல் ஆயிடாதா அதோட சத்து போயிடாதா நாங்க அந்த மாரிலா எதுவு பண்றதில்ல ஆ நா அந்தந்த மாரி கேக் பண்ணிருக்கே ராகிலயே கேக்கு பட்டர் ஃபுல்லா நெய் ஃபுல்லா ஊத்தி நீங்க சொல்ற மாதிரி இந்த கருப்பு கவுனி இருக்குல்லயா அத நல்லா காய வெச்சு வெயில காய வெச்சு அத பொடிச்ச மிக்சிலயே தான பொடிச்சுட்டே ஆ மிக்சியிலயே பொடிச்சிட்டு அத வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி குடுப்பே அந்த கஞ்சி வந்து அது அரிசிதா இல்லையா கொஞ்ச நல்லா வே க்கணும் பாலூத்தி தேங்கா பால் ஊத்தனா இன்னு நல்ல டேஸ்ட்டா இருக்கு நாட்டு சக்கர ஒயிட் சக்கர ரெண்டுமே கலந்துப் போடுவ என்ன நாட்டு சக்கர மட்டு போட்டா அதோட அ அந்த இதே டேஸ்ட்டே வர மாட்டேங்குது அப்டின் சொல்ட்டு அந்த ரெண்டு சக்கரையுமே நாங்க நாட்டு சக்க ரைய மட்டுந்தா யூஸ் பண்ணுவோ இப்போ அவருக்கு தெரியாம நா ரெண்டு ஸ்பூன் அதையு போட்டு நா செஞ்சு குடுத்தே அந்த ச அந்த கஞ்சி அவ்ளோ சூப்பரா இருக்கு நல்லா குடிப்பாங்க எ பசங்க
நானுமே வெயிட் லாஸ் ஜேனியில இருந்தம் போது என்ன பண்ணேன்னா காலையில எடுத்துக்குற ஃபு ஃபுட் கருப்பு கவுனி அரிசி கஞ்சுதா கருப்பு கவுனி அரிசி அரிசி மட்டு இல்லாம சிகப்பு அரிசி இருக்கு இந்த சிகப்பரிசில செஞ்சி சாப்டாலு இன்னு டேஸ்ட்டா இருக்கு நீங்க சொல்ற மாரி தேங்கா பால் ஆட் பண்ணி அத வேக வச்சு சிறகு சிகப்பரிசி கஞ்சு மாரி குடிப்ப இந்த டயாபடிஸ் பேஷன்ட்லா என்ன தெரியுமா பண்ணுவாங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசினு ஒன்னு இருக் கு அது ரொம்ப காஸ்ட்லி போல இருக்கு ஆனா அது அந்த மாரி அரிசி ரொம்ப ஒடம்புக்கு நல்லது அப்டின் சொல்றாங்க அந்த கருப்பு கவுணி அரிசிய அந்த காலத் துலல்லா பேன் பண்ணியிருந்தாங்களா மக்கள் யூஸ் பண்றதுகெல்லா ஏன்னா அது ராஜா காலத்த அரிசி ராஜாக்கள் மட் ட்டும்ந்தா சாப்புடுவாங்க அந்த காலத்துல இந்த பெண்கள கல்யாண பண்ணணுனா அந்த எடை தூக்கி போடணுல அந்த இது மாரில்லா இருக்குல அவங்கல்லா வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்டு ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிட்டாங்க ஆமா அப்டின் சொல்லுவாங்க இந்த காலத்து இப்ப வெயிட் லாஸ் ஜெர்னியில முக்கியமா நமக்கு பரிந்துரைக்கப்படுகிற ஒரு அரிசி அப்டின் பாத்தீங்கன்னா அந்த கருப்புக்கவுனி அரிசி தா நீ சாப்புற சாப்பாடியே வந்து பிரௌவுன் ரைஸ் மாரி யூஸ் பண்ணிக்கோ ஒயிட் ரைஸ அவாய்ட் பண்ணு என்ன டைட்டிஷன்ல போனாலு ஒயிட் ரைஸ விட்ருங்க ரைஸுக்கு பதிலா இத மாரி ரைசஸ் பிரௌன் ரைஸு கருப்புக்கவனி ரைஸு அ கம்பு கம்பு சாத அத மாரி சாப்பிடுங்க அப்டின்னு சொல்றாங்க
ம் அது மாதிரி நாங்களு அந்த மாரி ஃபுட் சாட்ல்லா மாத்திட்டோ இப்ப போகுது ஆ திடீர்னு ஒரு நாள் சுகர் இருக்க மாதிரி காட்டிடுச்சு அது பாத்த வேலதா இவ்ளவு அட்லாஸ்ட் ச்சு பாத்தா அவருக்கு சுகரே இல்ல அந்த மாதி ரி இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே மாத்தவு அதுக்கப்புற நானு அந்த ரைஸ்ல இருந்து கொஞ்ச கொஞ்சமா தோச அந்த குதிரவாளியு பச்சை பயிரு பச்சை பயிரு இருக்கு இல்லையா அது ரெண்டு கலந்து தோச அந்த மாதிரி காலையில பசங்களுக்கு ஏதாவது டிஃபன் கொடுக்கணுல்ல மத்தியானம் ரைஸு இல் காலையில ஆளுக்கு கொஞ்ச கொஞ்ச தோசை இவர் காலையில ஆபிஸ் போறதுக்கு முன்னாடி அவருக்கு வீட்லயே தோச ஊத்தி குடுத் த்துருவே அவங்களுக்கு ஆபீஸ்லயே காலையில டிஃபனு மதிய லன்சு ஆபீஸ்லயே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆனாலு இவரு இங்கயே சாப்ட்டு போயிடுவாரு அந்த குண்டலு ஏதாவது ஒரு காய் அதையு எடுத்துட்டு போயிடுவாரு அந்த மாதிரி நாங்களு இப்ப வந்துட்டு இருக்கோ ஆ எத்தன பேர் வந்து இத ஃபாலோ பண்றாங்கன்னு தெரில
நானுமே வந்து காலையில என்ன பண்ணுவனா ஒரு டம்ளர் கூழு கொஞ்ச சுண்டல் காய்கறிகள் போட்ட சுண்டல் ஏதோ ஒரு கேரட்டோ இதையோ செட் பண்ணி போட்டுட்டு அந்த சுண்டல் சாப்பறது கொஞ்ச ஹார்போஹைட்ரேட்டு வேணுங்க அவல் மாரி சேத்துக்கறது அவல் வெள்ள அவல் சிகப்பவல் வாங்கி ஊற வச்சு இல்ல தேங்கா நாட்டு சக்கர போட்டு சாப்புடுறது அது மாரிதா எடுத்துக்குது சக்குலிக் கிழங்கு வகைகளு நமக்கு ரொம்ப நல்லது சக்கரவல்லி கிழங்கெல்லா பெண்களுக்கு ரொம்ப நல்லது அப்டின்னு நா கேள்விப்பட்டிருக்கே அதெல்லா சாப் அது வெயிட் லாஸ் ஜானிஸ்ல இருக்கிறவங்க வந்து அதெல்லா எடுத்துக்கலா ஒரு கிழங்கு எடுத்துக்கலா ப்ரோட்டீன் ஃபுட்டு மெய்னா பாத்தா எஃகு தா சொல்றாங்க இல்லையா டெய்லி முட்ட சாப்ல அந்த பசங்களுக்கான மு முட்ட புடிக்கிறதே இல்லப்பா என்ன முட்டையா வச்சிருக்க த்வ வ அப்டின்னு சொல்லுதுங்க
ஆமா ஏ பொண்ணு அப்டிதா ஏ பையனுக்கு பாயில்ட் எக்கு புடிக்கு எ பொண்ணுக்கு ஆம்லெட் தா புடிக்கு ஆனா எ ஹஸ்பண்ட் பாயில் பண்ணிதா குடுக்குணு சொல்லுவாரு அப்ப நா என்ன பண்ணே அத வந்து லைட்டா உப்பு மிளகு தூள் போட்டு அந்த தோச கல்லுல திருப்பிப் போட்டு குடுக்கவு அந்த டேஸ்டுக்கு அவ சாப்ட்டா ஓகேமா நல்லா இருக்குமா நா சாப்பறே அப்டின்னு சொல்லி சாப்ட்டா ஆனா எ பைய ஆ அவ்ளவா காரோ சேத்துக்க மாட்டா இவ வந்து நார்மலா சாப்புற அப்பறோ அவ ஸ்கூல் போயிட்டு வந்து மறுபடியு நா ஆம்லெட் போட்டுக் க்றே அப்டின்னு அந்த அந்த முட்டைய சாப்ட்டாதா அவளுக்கு திருப்தியே ஆகுது
அந் அந்த அந்த ஃபுட்டு அந்தந்த இதுக்கு ஏத்துக்கிற மாரி சாப்ட்டாதா பசங்கள் விரும்புறாங்க அவுங்க டேஸ்ட்டுக்கு கேத்த நீங்க சொல்லுங் இல்லையா கொக்கோ பவுடர்ல்லா போட்டா வந்து இது மாறிடுதாத அது நம்ம வந்து ரொம்ப ஆட் பண்ண போறதில்ல ஒரு கொரு கைப்புடி அரிசி குடுக்குறோனா ஒரு பிஞ்ச் ஒரு ஸ்பூன் தா நம்ம அந்த கொ டேஸ்ட்கா கொக்கோ பவுடர் கலக்க போறோ அதனால அதோடைய தன்மை வந்து கெட்டு போகு இப்ப நீங்க கேக்ல்லா பண்றேன்னு சொல்றீங்கில்லையா ராகில இந்த குதிரைவாளி ரைஸ்லேயே வந்து நமக்கு நெறைய கேக்ஸ் பண்ணி குடுக்குறாங்க அதெல்லா ரொம்ப பசங்களுக் கு மைதா மாவுல பண்ணி் குடுக்றதுக்கு பதிலா இதுல பண்ணி குடுக்றது நல்லதுதான கேக்க இந்த மெத்தட்ல
ஆமானாவ் ஆனா அதா சொல்றே ராகி யூஸ் பண்றதெல்லா மை ச்சி மைதா யூஸ் பண்றதில்ல ஒன்லி ராகி ஃபோன் வருதா பேசிட்டு வாங்க
ஆ பேசிட்டா